உம் டேய்
உம் கேக்குது கேக்குது சொல்லு ப ஹாட்டிஸ்கஸ் சுத்திட்டு இருக்க
வீட்டுக்கு போய்ட்டியா
வீட்டு்லதான்டா இ க
ஓஹ்
கடைக்கு போனே வாங்கினே ஜிபே பண்ணே வீட்டுக்கு வந்துட்டே
இப்ப நாளைக்கு என்ன ஐடியா அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துடுறது தானா
ஆமா அப்புற
பசங்க எங்கயு போவாங்களா சாப்பிட வெளிய மந்தி
நாளானைக்கு எனக்கு எக்ஸாமுங்கறே ஏன்டா காலையிலடா அதும்
ஓ உனக்கு வந்து நாலானைக்கு காலேல எக்ஸாமா
உம் நாளைக் மத்தியான நாளானைக்கு காலையில அது தாண்டா கடுப்பே போ ஏசப்பு பாதி தா படிச்சுருக்கு எம்என்டி தொடவுங் கூட இல்ல
ஏய் ஏசிபி எம்என்டி எல்லா ஒண்ணுதானா அந்த கிளஸ்ட்ரிங்க டாபிக்ஸ்லா இருக்கே
ஆஹ் ஆமா அதனாலதா கொஞ்சோ தைரியமா ஆமா சம்ஸ்சு கேக்காம அமான்டா கேப்பாங்கடா சி ஏ லயே கேட்டானுங்கடா
என்னடா சொல்ற கொஸ்டின் பேப்பர் ருக்கா சி ஏ கொஸ்டின் பேப்ரு
ஏக்கு
டேய் அனுப்பிவிட்றா டேய் என்னடா பீஸேசன் சொல்லி எதுவுமே தெரியாதுடா இது படிக்க ஆரம்பிக்கல எனக்கு வந்து மிஷ் நீங்கன்ன என்ன ரொம்ப ச்
எனக்கு அப்பிடினாலும் கூட அத வச்சும் சொல்லி குடுறா இப்போ உக்காந்து சேரி எக்ஸாம் ஹால்ல என்னாச்சு அத சொல்லு
எக்ஸாம் எல்லாம் ஒன்னும் ஒன்னும் ஆகுல நான் சைடுல ஒக்காந்துட்டுருந்த ஆ எங் காலு கிட்ட ஒரு பெண்ணு விழுந்துச்சு
உம்
எடுக்க வந்தா அதுக்குள்ள மேமடு கொடுத்துட்டாங்க
ரைட் ரைட்
நா என்ன நெனச்சே சேரி கடவுள் வந்து அவ அவள வந்து எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேக்க வைக்கிறாரே காலைலே இருந்து அப்டின்னு ஒரு ஒருரச்சு கு தியானம்னா
வேற அதெல்லாம் தப்பு இல்லே நெனப்பு தான்
ஆ சும்மா நெனச்சுட்
உம் இ அட்மிஷன் திருலலா கண்ணல இருந்து தண்ணி வருகிறான்னுக்கு
ஏண்டா என்னாச்சு ராகுல் மூக்குத்தி வாங்கி குடுத்துட்டியேடா
ஏ அது தாண்டா தெரில என்னன்னே தெர்லடா நேத்து பக்கத்துல ஏழ்ர இருக்குன்டா வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் ஏதோ ஒரு காட்ல தாண்டா வந்தேன்
நேத்து ஏழு இருக்கு த ஆ ஆஹ்
நானேநேத்து கையில கையில சுட்டுதா வந்த
ஆஹ் ஆஹ்
தல்லாபுரத்தில் இறங்கிட்டு கைலாஷ் கூட வந்து கைலாஷ் வந்து அங்கே இறக்கி விட்டான் நான் அங்க பஸ்ஸுக்கு நிற்கிறேன் நிற்கிறேன் நிற்கிறேன் அஞ்சு மணிக்கு வந்து நின்னவேன் அஞ்சே முக்காலுக்கு தான் பஸ் வருது முக்கா மண் நேரம் ஒரு ஸ்டாப்ல வெயில்ல நின்ருந்தேன்டா நல்லாவே இல்ல
ம் எங்க செல்வபுரத்துலயா
ஆமா அப்டியே எங்க அம்மாவேற கூப்ட்டு ஒரு வரும்போது டை வாங்கீட்டு வாடாங் நாங்க நானே சேரிம்மா வாங்கி தரேன்னே ஏன் இப்டி பேச அது அப்டின்றாங்க நானே வெயில்ல தண்ணித்தாகதோட நின் இருக்கிறே எப்டிர்ரா ஒரு மனுஷன் பேசுவா
கடுப்பாகுது இந்த வெயிலுக்கு சரியான வெயில வேற அடிக்குது
ஏ இப்டி பேசறமா அப்டி இல்ல நிக்கிற இன்னு பஸ் வரல அதுக்கு அப்டிதாம் பேசுவியா அவங்க வேற எக்ஸ்ட்ரா பேசுறாங்க நா என்ன பேசறதுன் தெரியாம நா உக்காந்து நின்னுட்ருக்கறே
ஆ
இப்ப நா என்ன என்ன பண்ண சேரி வெய்ங்றாங்க நா நாடா போன் அடிச்சே
அங்க டென்ஷன் ஆயிட்டு இங்க டென்ஷன் ஆகீட்டு
ஓகேவா அது முடிஞ்சது ஒன்னு பஸ் வக்கிறன்னா அதுஎல்லா நின்னுகிட் இதே வாரம் மாதம்பட் ட்டிய தாண்ட்னதுக்கு அப்ரோந்தா சீட்டே கடைக்குது எனக்கு
ஆ ஆ
எனக்கு ஒரு பக்க தல கேர் ஆகுது தண்ணி தாக மடிக்குது தொண்ட வத்தி போச்சு
அப்றோ அவ ஏதோ அவ க்ரஷ்ஸ பத்தி சொன்னாலோ உன்
ஆ அது அந் அது அந்த அத ஃபீல் ஆகறதில்ல இப்பொல்லா ப்ச் ப்டி சொல்றது செரி அவளுக் புடிச்சிருக்கு ஓகே எதாவுதுன்னா நா ஹெல்ப் பண்ணுவே அவ்ளோதா ஹெல்ப்பு வேணுன்னா கேளு பண்ணுவேன்றுவே அவ்ளதா
அப்டியே சொல்ட்டயா நீ
அப்டி சொல்லல ஆ ஐ ரூப் ஆ எப்டி சொல்றது சொல்லாம சொல்வாங்க தெரியுமா அந்த மாதிரின்னு வச்சுக்கோயே
ம் ஹூம்
அந்த மாரி ஹெல்ப் ஆ சொல்லாம சொல்றேன் நெனச்சிக நா அவளே என்ன சொல்றா அதெல்லா சேர மாட்டே டா அதெல்லா ஹோப்ஸ்லா இல்லடா அப்டிங்கற அவளே
அவ அந்த க்ரஷ
ம் ஏன்னா ஒருப்ப அவன் அவன் பத் பத்து ஆ அப்டில்லடா அவளுக் புரிய ஆ நான்ல்லாம் குத்தல ஷாப்ப்பா
எது.. அதே காஞ்சி போச்சுங்கிறாரு அவரு திரி மட்டும் ரெண்டு எடுத்துட்டு வா ஸ்ஸ்ஸ்.. போ சீக்கிரம் அவங்க வந்துட்டாங்க அப்புறம் அப்புறம் பத்தீன்னா நோக் செய்லாம் ஏ பிஷ் சொன்னா என்ன டி அப்படிங்குற மாரி இதாகி போச்சு அப்படின்ன இதாது ஆசைப்பட்ருக்கது முடியுமா என்னாகும்
இது ஜாதக்மா
திருடா திருடா இல்லாதக்கு எதுக்கு அப்டின்ற மாரி அவ பேசுனா
ம்
சேரி உடு நீ என்ஜாய் பண்ணு அப்டின்ட்ட அப்பற லெவன் லெவனுக்கு விஷ் பண்ணுவாங்க அத ஞாப்படுத்துறக்கு நா அவர்கிருப்பே
ஆ ஓ அவுங்க ரெண்டு பேர் விஷ் பண்ணி நீ அவுங்களுக்கு ம ரிமைண்ட் பண்ணுவியா
போ ஒங்க அப்பா நின்னாருன்னா அப்டியே அப்பப்பா
என்ன வீட்ல திட்டா
தவி து எனக்குனு ஒருத்தி பொறந்துருக்காலே தங்கச்சின்னு
ஓ தங்கச்சிட்ட திட்டு வாங்கறார்றா
எங்க அப்பாவக்கெல்லா திட்டேவுலுகாது டா அவதா எப்டி சொல்றது ராணி வாழ்க்க சந்தோஷமாருக்லா நம்ம நாய் வாழ்க்க எல்லா பக்கமு கடி வாங்னு திட் டு வாங்கணு
கரெட்டுதாண்டா
நானே நேத்து ம் நேத்து தூங்கறக்கு இவுங்க தூங்கறக்கே மணி பன்னெண்டு வீட்ல இருக்க இவுங்க மூணு பேர் தூங்குறதுக்கு நா தூங்கறக்கு மணி ஒன்னு ஒன்னோ ஒன்றயோனு நேத்து நைட்டு சாம்பல் நா பாட்டு கேட் தப்டியே கண்லந் தண்ணி சொட்ட சொட் தட்டி தூங்கிட்டே
ஏன் ஃபீலிங்ஸா அவ மேல் சேரி எ எதனால எதனால் டிப்ரெஷன்
தெரிலடா அதான்டா நானு உக்காந்து யோசுச்சன்டா இது திக்க நம்ம அழுகுறோ ஆனா ஜீவ் ல பாத்தா ஃபுல்லா பாத்தின்னா ஸ்ட்ரய்ட்டா என்னடா லெமன் எங்கிட்ட எப்பம்மா சொன்னீங்க பழம் மட்டுந்தானமா சொன்னீங்க ரெண்டு பழோ அந்த இது ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னீங்க நா வாங்கிட்டு வந்துட்டே அப்பறோ நேத்து வந்து ஸ்ட்ரைகாச்சு இப்புடி எப்பிட்னா அவளுக்கு வந்து கல்யாணமாகுற மாரிதா சேரியா அப் அவளுக்கு
வேறொரு கூடயா உங்கூடயா
எங் கூட எப்ரிஜி நடக்கூ அப்பறயேஞ்ஜி நாளைக்கு போறே செரியா அப்டியே பாக்கறே அவ மூணு முட்சு போட்றது கூட எனக்கு அப்டியே கண்ணுக்கு தெரியுது அட‌ ஏய் அப்பறோ அனா அதுக் முன்னாடி வேற ஒரு ஸ்டோரி நடந்ச்சு அது எப்புடின்னா என்னன்னே தெர்லடா அது பாட்டுக் நடக்குதுடா இது என்னன்னமோ எனக் என்னென்னமோ தோணுது என்னென்னமோ கற்பனைக் போகுது
வருதா
தூன்னும் சொல்ல தூங்கல
ஆ
செரிய தூங்கல அத ஏதோ இமேஜினேஷன் அது பாட்டுக் போகுது நா என்னமோ யோசிக்கிறே அது எங்கேயோ போகுது
ஆ
செரி நீ போய் தூங்கு
தா கனவுல வராங்கன்னா கண்டிப்பா நீ ரொம்ப டீப்பா யோசிச்சிருப்பே நீ அப்பறோ வந்து அவ அவ டி கிரியேட் பண்ணியில வெப்சைட் அந்த ஃபைல் இன்னு எ லேப்ல இருக்குடா
அப்பிடியா ஆ
ஜிப்பா கணக்கு பண்ணி அனுப்பிவிடர
ம் செர்டா ஆ ஓ ஓகே ஓகே அத அனுப்பிவிடு அப்டியே
ஆ உடு உடு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நம்மள்துனா தானா தேடி வரு இப்பதிக்கி நம்ம இப்பதுக்குது எதுக்கும் அவசர படக்கூடாது
ஆமா
இப்ப அவசர பட்டா கடைசியில கவுந்தடுச்சு தா விழுகணு
பரவல ஃபஸ்ட் பேசுனதுக்கு இப்ப நல்லா பேசறா
அப்பறேன்னே
அவ்ளோதா
எதா ஹெல்ப் சப்போர்ட்ன்னா போய் நில்லு அவ்ளோதா எதா ஹெல்ப் சப்போர்ட்னா போயி நில்றா
அது அப்படித்தா பண்ணணுங்க என்ன பண்ண முடியு நம்ம நாள
ஒரு ஃப்ரெண்டா பேசுணே
ம்
சோ நம்ம வாழ்க்கைய நம்ம எப்டி பாத்துட்டு போ வேண்டியதுதா
ம் ம் அவ்ளோதா ஃபஸ்ட் பிளேஸ்மெட் வாங்கணுடா பிளேஸ்மெட் இல்லாம எதுவுமே பேசக் கூடாது நெக்ஸ்ட் செம்ல இந்தா ச அடுத்த வர செம்ல ஃபுல்லா பிளேஸ்மெண்ட் காட் சென்ரேஷன் தான் வேற எதுவுமே இருக்ககூடாது நோ டைவர்ஷன் பிரச்சன இருக்க கூடாதுடா சொல்லிட
உம் ஆமா ஆமா எடுத்துட்டு வா நாப்பத்தி ஒண்ணு
எப்புற அவ்ளோ எழுதுற
கை வலிக்க வலிக்க எழுதுனே
எழுதுன ஆனா ரெண்டு ஸ்ட்ரைக் பண்ணி விட்டேன்
அங்க கழுவுர நாந்தா போனேன்ல கடைக்கு அப்பயே சொல்ல வேண்டியது மறந்துட்டே கிருஷ்ணா ஏமா கடைக்கு போனேன்னுதானம்மா சொன்னே அதுதா நா மறந்துட்டேன் தா சொன் நா உன்னய சொல்லல என்னங்க நம்மளு சேர்த்து வாங்குங்க லெமனு சேர்த்து வாங்குங்க லெமன் வேண்ட அதா இல்லயில்லேல்ல உம் சொல்றா ஏதோ சொல்லிட்டு இருந்தேயேடா
இல்ல அதா சரி சரி ஓகே பை பை